கேக்குதுங்களா
ங் லோ கேக்குதுங்களா நா பேசுறது ஆ கேக்குது கேக்குது நல்லா இருக்கீங்கெளா
ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா எப்டி இருக்கீங்க
ஆ குஞ்ச நல்லா இருக்கோ வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க வீட்டுல ஆ பிள்ளைங்கல்லா நல்லா இருக்காங்களா
எல்லா நல்லா இருக்கோ அது வந்து மதியோ சாப்பாடு எல்லா எல்லா முடிஞ்சிருச்சுங்களா ஃபிரேயர் எல்லா
ஆ முடிஞ்சுச்சு இப்பதா முடிஞ்சுச்சு
ஆமா ஃப்ரீயா ஏயிச்சு இப்ப பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்துருவாங்க
ஆமா எங்கட்டு ஃப்ரீ ஆகுறது
ஆமா ஆமா இன்னு ஒரு ஹாஃன்னவுர்ல பிள்ளைங்க வந்துருவாங்க ஆமா
உம்
அப்புறோ நைட்டு வரைக்கு நைட்டு ஒம்பது மணி பத்து மணி வரைக்கு பிஸி தா ஆ இன்னைக்கு வீட்ல எல்லா வெள்ல போயிர்க்காங் நா மட்டும்தா பிள்ளையாங்க வந் து பிள்ளைங்களுக்கு காலைல வெஜுடேஃபுல் ரைஸ் தா குடுத்து உட்டே நீங்க வேற எது பண்ணி குடுக்கல்ல வெளியில போற வேல இருந்துச்சு அப்டிங்கறதுனால நா எனக்கு பிள்ளைங்களுக்கு செய்யுபோது எனக்கு சேத்தே வெஜிடேஃபுள் ரைஸ்
செஞ்சிட்டீங்க ஒரே வேலையா
ஆமா ஆனியன் சட்னியு முட்டையு அவுச்சே
செரி
அதே வச்சு குடுத்துட்டே ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து வேற எது குடுத்து விட முடியாதுல வெள்ளி கெழமையா இருந்தாலு வேற எதுவு குடுத்து விட முடியாது அ சிக்ஸ்த்து எயித்து அந்த மாரி படிக்கிறாங்க
செரி ரெண்டு பெண் குழந்தைகளு ஆண் குழந்தைகளு
ஆண் கொழந்தைங்க
செர் செரி பாப்பா இல்ல அப்போ ஒங்களுக்கு
ஆமா
ஆமா எனக்கு வந்து ஒரு தம்பி இருக்கான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா
ஆ
பாப்பாக்கு இப்ப ரெண்டு வயசு ஆகுது
ஆ சுட்டி கொழந்தையா
இப்பதா அவங்களு பால குடிச்சுட்டு அப்டி தூங்கலாமா வேணாமனு பாத்துக்கிட்டு யோசிக்கிட்டு இருக்காங்க
அது செரி அப்போ சேட்ட அதிகமா இருக்குமே
ஆமா தம்பியு சேட்ட பாப்பாவு சேட்ட
ஆ
சொல்ல வேயில்ல வீட்ல உங்க வீட்ல ரெண்டு பசங்களா இருக்காங்ளே ஒத்துமையா இருந்துப்பாங்ளா இல்ல சண்ட போடுவாங்ளா
வருதா அப்பப்ப சண் போட்டுப்பாங்க ஆனா ஒருத்தத்தர விட்டு குடுத்துக்க மாட்டாங்க அவுங்களுக்குள்ள சண்ட போட்டுப்பாங்க ஆனா நம்ம வந்து இப்ப ஒரு தங்ள கோமாவோ ஒரு தங்ளோ பேசுறோ அப்டின்னா ஏன் அண்ணாவே பேசுற அப்டிங் அந்த மாரி
ஆமா அதுதா இங்கியு நடக்கு நா அந்த பிள்ள ஓரியாட வைக்கு நா அடிச்சதுமே உடனே அண்ணாப் பாவு பிளீஸ் மா உட்ரு அப்டின்டு வருவாங்க ஆனா அந்த பிள்ள நல்லா வம்பிளுக்கு
ஆ
அதுதா அந்த பாண்டிங் போல
அதா அவுங்க அடிச்சிட்டு வந்து நிப்பாங்க ரெண்டு பேரு கை கை வச்சல்லா அடிச்சுப்பாங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கே பயமா இருக்கு அந்த கோவத்தத்துல நம்ம ஏதாவது பண்ணிப்பாங்ளே அப்டி சொல்டு நம்ம அடிச்சோனா ஆ நாங்க தான அடிச்ட்டோ நீ எதுக்கு வர்ற அப்டிங்கிற மாரி பேசுவாங்க
பேசுவாங்க பார்ரா
அதுவு நல்லாதா இருக்கு ஆனா ஒருத்தத்தரு நல்லா வம்பிழுத்துப்பாங்க
வாங்க
எது சாப்பட குடுத்தாலு சரி ஆ
ஆ
சின்ன பிள்ளைள இருந்தே பழக்கோ அப்டின் சொல்லி கேப்பாங்க அந்த இதுல சின்ன பிள்ளைள இருந்து இப்ப வரைக்கு செரி
நல்ல பழக்கோ
வச்சி எடுத்துட் போனா ம் குடுத்துட்டாங்ளே வந்து சாப்டுவோ ஹலோ